அது எனக்கு பெரிய தலயா இருந்துச்சு பெரிய தலை அதுக்கப்புறம் அ மூணு புள்ளி எல் ஏழு ஏழு அம்பது எ
ஆஆ ஆஆ ஆஆ மூணு புள்ளி ஏழு அம்பதா எனக்குமே அவன் பை சின்ன பையன் வந்து மூணு மூணு புள்ளி ஆற்ஐமபது தான் இருந்துச்சு
ம் உங்களுக்கு பெரிய கொழந்தையா என்னோட ஹஸ்பண்ட் மாரி பெரிய கொழந்தையா இருந்திருக்காங்க
அப்டியா
ம் அதனால உங்களுக்கு அந்த மாரி ஆயிடுச்சு சி செக் ஷன் ஆயிடுச்சு
ஐய்யயோ ஆனா கஷ்டம் தாங்க சீட்டு வச்சேங்க நார்மல் எல்லாம் தான் இதுன்னு சொல்றேன் நார் எனக்கு வந்து செ எப்டி போச்சுங்க நானு ஐய்யயோ எனக்கு வேணா என்ன சீசை தின் பண்ணுங்க நாலா எவ்ளோ தின்னுவே டாக்டர் முடியாதுனித்து முலா நாசி சிக் அவ் அவ்ளோ வலி செத்து அன் ஆனா அந்த கொஞ்ச நேரோ தா அந்த வலி இருக்கதுக்கு அதுக்புறோ போயிடுது இருந்தாலுமே வந்து மரண்ண வேதனங்க அது நாங்கரெண்டாவது கொழந்த பெக்கும் போது அவ்வளவு அது கன்சீவ் ஆனதிலிருந்து எனக்கு பயம் வந்தது தானா ஐயோ இந்த வலி எப்டி தாங்கிறது கிட்ட பத நாள் அழுவுற எங்க என்னதா தோழி தாங்க முடியாதுங்க வலிங்க அ
ம் எங்
புரிய எதோ எத் காபி போட்டம் பாரு அம்மா
ஆமாஆமா உண்மதா அந்த கொழந்தைய பெத்தெடுக்குறது வந்து ரொம்ப இதுதா அந்த சி செக்சன் சாரி அந்த கொழந்தையோட வலி இருக்குல ரொம்ப பெரிய வலிதா பிரசவ வலி
சரியான வலிங்க உயிர்ப் போய் வருதுங்க செத்து பொழிக்கண்டாயப்பா
ஒரு வழியோட அளவு சொல்லுவாங்க அந்த அளவு வந்து கூடு
அது
ஆமா ஆமா அந்த எடத்துல டென் கிறளவு ஓப்பன் ஆகு தா அந்த வலி வந்து ரொம்ப கடினமானதுதா மறுபிறவி எடுத்துட்டு வர மாரிதா
எம்மா எனக்கு வந்து ரெண்டாவது பைய மூணு அறுநூறு இல்லியா வெளியே வர வர்ல என்ன ஏறி ஒரு பொண்ணு மெறிக்கிறாங்க வயித்துல வச்சு மிறிக்கிறாங்க அப்ப கையால வச்சு புஷு உடக்காந்துட்டா எ வயத்து மேல உக்காந்து வயத்து மேல ஒரு பக்கம் அமுக்குது அது சைடுல்ல வச்சு அமுக் இருக்குறாங்க அப்பயுமே வந்து எனக்கு இதாவளங்க கொழந்த வரல வேக்கண் டியூப் எடுத்துட்டாங்கங்க கைலஎடுத்துட்டாங்க வேகன்யுப் போட போறம உனக்கு ஒ கொழந்தை வரவே இல்ல
ம்
எடுத்த ஒன்னே என்னாச்சு அவெ டக்குன்னு வன்டா நப் நல்ல வேல வந்டடா சாமி நெனச்சேன்நானு கொழந்தை முக்கு மண்டெல்லா காயமாயிடு ஆமா அது நமக்கு இருக்கு இல்ல பக்கத்துல ஒரு பொண்ணு வேக்கண் டியூப் போட்டுட்டு இருந்துது அதையுமே நா பாக்குறேன் வக்கண்டியூப் அப்டி எடுத்து போட்டு கொழந்தையை தூக்கினு ஓடுறாங்க இதுக்கு அது பேர் என்னது ஐ சி யுக்கு எடுத்து போறாங்க கொழந்தைய அடா எல்லாத்தையும் பாத்தேங்க அந்த அந்த கொஞ்ச நாள் அந்த அந்த ஒரு ஒரு நாள்ல ஐ சி யூல
ஒண்ணுமே தெரியாது இங்க நீங்க கண் கொள்ளா காட்சி எல்லாத்தையும் பாத்திருப்பீங்க
ஆமா எல்லா எல்லாமே பாத்தோம் கொழந்த வெளிய வரது நம்ம உடம்புல இருந்து எவ்ளோ தர எடுத்து குடுக்குறாங்க தெரியுமா ஒரு பிளேட் நெறைய எடுத்து குடுப்பாங்க குடலே அதெல்லாம் காமிச்சாங்க ஜிக்மர்ல ஜிக்மர் உங்க தெரியும்ல பாண்டி ஜிக்மரு
ஆமா பா ஜிக்மர் தெரி தெரி தெரி தெரியுமா
ஆ அது வந்து காமிச்சாங்க ஒருத்த பேஷன்ல எடுத்து இவ்ளோக்கு ரெத்தம்னு காமிச்சாங்க லட்சுமி நாராயணன் ஹாஸ்பிடல் ல என்னோட இண்டாவது கொழந்த அங்க காமிக்கல
ம் அது செரி
பாத்தன் இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால வந் து எதுவுமே நா வந்து பாக்கல
னும் நீங்க எங்கயுமே போலையா
உன்கிட்ட கதையெல்லாம் சொல்லுவேன் உண்மையாவே பருவதமலை போனேன் கல்யாணம் ஆகி
செரி நீங்க வந்து உங்க மேனிபெஸ்டேஷா என்னன்னு தெரியுமா
தெரியாதே சொல்லுங்க
இல்ல இல்ல மேனிபெஸ்டேஷன் சொல்லிட்டு யூடியூப்ல போட்டு பாருங்க
சரி
அதாவது நம்ம நம்பிக்கை வைக்கணுமா நம்ம வந்து நம்ம லைஃப் இதெல்லா நடக்கும்ன்னனு சொல்லிட்டு கூர்மையா நம் நம்பணுமா அப்ப வந்து அது நடக்குமா அந்த மாரி நம்புவோ ஆமா ஒரு விஷயத்த மேல நம்ம என்ன நம்புறோமோ இப்ப வந்து நம்ம அலட்சியமா சொல்றோம்ல நம்ம ஹஸ்பண்டா எங்கயா ச்சு போ மாட்டாங்க அப்டின்னு நம்ம நனைக் க கூடாது நம்ம ஹஸ்பண்ட் எங்கயாச்சு அழச்சிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்க ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்பிக் இல்லாம இருக்க கூடாது அப்டி இருந்தா நடக்
என்னா சொல்ரிங்க
ஆமா நம்ம நம்பிக்கை ஒப்போமக்ஷ நம்ம ஹஸ்பண்ட் எல்லா எடத்துக்கு அழச்சுட்டு போவாங்க நம்புவோ ஆ உண்மையாதா சொல்றே
உனக்கு எப்பையுமே நெகட்டிவ் தம்மா ப்னே
அதுதா ஆமா நெஹட்டிவ் தாட்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட் பண்ணுங்க அப்பதா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியு ம் ஏன்னா வந்து நம்மள சுத்தி எல்லாமே நம் நம்மள சுத்தி எல்லாமே நெஹ ட்டிவா நடக்குறதுால நம்ம நெஹடிவா நெனைக்கிறோ சோ வந்து நம்ள
ம் ம் ம் ம்
சோ வந்து பாசிட்டிவா நடக்கு ட்ரை பண்ணுவோ
செரி பாக்குறேங்க இதுக்கப்புறோ நா பாசிட்டிவா நினைக்கிறே நா எதுவுமே வந்து எல்லாமே நெகட்டிவா தா நெனைப்பே
ஆ நினைக்காரீங்க பாசிட்டிவ் திங்கிங் வேணு ஆமா
சொல்லுவாரு எது நடக்காது அது நடக்காது எப்படிதா நெனைப்பனே
ஆ அப்டி சொல்ல வேண்டா ஆமா து நானா நா வந்து ஆறு ஆறு மணிக்கு மேலதா டீ குடிப்பே
சாப்பாடு
சாப்பாடு இப்ப மூணு மணிக்கு தா சாப்ட்டே மூணு மணிக்கி
மூணுமணிக்குதா சாப்டிங்களா என்னங்க லேட்
அது என் மாமியர் வீட்ல விந்தாங்க சாப்பிட முடியும் அவுங்க எப்ப சாப்பிடுறாங்களோ அப்பறதானாங்க நானும் சாப்பிட முடி
ஏன் அவுங்க சாப்பிட நீங்க குழந்தைக்காரங்க பால் கெடைக்கனும் குழந்தைக்குனுட்டு சாப்பிடுங்க
என்னோட ஹஸ்பண்ட் திட்னாங்க நீ வந்து சாப்ட்டுற வேண்டிதானே அப்படின்னு உங்கள மாரி தான் சொன்னாங்க ரெஸ்ட்ரிகஷன் இல்ல தான் ஆமா எப்பாச்சும் தானே எப்பயாச்சும் கூட உக்காந்து சாப்பிடணும்ல்ல எப்பயாச்சும் நம்ம தனியா சாப்பிடுறோம்னா எப்பயாச்சும் கூட சேர்ந்து சாப்பிடணும்ங்கிறதுக்காக தான்
நைட் அது மாரி பார்த்துக்கோ இப்ப வந்து குழந்தை பொறந்து இருக்கு குழந்தைக்காக வந்து நீ ஒண்ண மாத்திக்கணும் அவூங்க இல்லயே அவுங்களே சாஞ்சுட்டாங்க
எனக்கு எனக்கு இப்பன்னு என்னன்னு தெரியல ரொம்ப மயக்கமா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இந்த நோன்ம்புல கடைசில ஆ ரொம்ப மயக்கமா வந்துட்டு இருக்கு என்ன ரீசன்ங்கிறதே தெர்ல
ம் ம் ம் ம்
ம் உடம்பு நம்ம தான் பாத்துக்கணும் ஏ மட்டும் அதனாலதான் பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சேன் இல்ல இல்ல நம்ம உடம்புக்கு எல்லாம் எதுமே இல்லை நம்ம நல்லா இருக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் உடம்புக்கு நானே சொல்லிக்கிட்டது அப்புறம் அப்புறம் தான் நான் நல்லாவே இருக்கேனே
அப்படியா நா இன்னைக்கு இடுப்பு வழிச்சிதுங்க பயங்கரமா போச்சுதா நான் என்ன நினைக்கிறேன் ஐய்யோ கிட்னில ஸ்டோன் இருக்கு இப்ப முடியாது எங்க எனக்கு கிட்னில ஸ்டோன் இருக்கு அதெல்லாம் ஒன்னுமே இல்ல சும்மா கத கடிச்சம்
அது இடுப்பு வலிக்குதா நீங்க என்ன தெரியுமா நெனைக்கனும் ஓ நம்ம தண்ணி குடிக்கல போல அதனால தான் இடுப்பு வலிக்குது செரி நம்ம தண்ணி குடிச்சோம்னா சரி ஆயிடும் அப்டின்னு நெனைக்கலாம் அதே மாரி சரி ஆயிடும்
அடுத்த தடவ அதே மாரி நெனைக்குறேங்க
ஆமா பாசிட்டிவா ஒர்க் பண்றீங்க ம் ஆமா ஒரே டி வி சத்தம் பயங்கரமா இருக்கு டி வி சத்தம் பயங்கரமா இருக்கு டி வி
மௌலி பாக்றான் மௌலி மௌலி
ஆ அது செரி ஆ அது அவளுக்கெல்லா இன்னு இது ஃபோன் பாக்கமாட்
மொவனும் பாப்பானுங்க நா ஒரு பொண்ண விட பொண்ணு குடுக்க மாட்டாங்க தனிமையா பழகுனா
ம் நல்லதுதான் நல்ல ப ம் என் என்னோட பையனுக்கு வந்து நான்னு ஃபோனு வந்து சாப்படும் போது மட்டும் தான் குடுப்பேன் மத்த டைமிங்ல
அப்டிதான் ஆரம்பிச்சதுங்க சாப்பிட மாட்டான்னு சாப்பிட குடுக்க அங்க குடுத்தா இங்க ஒன்னு கேக்குது
அது வந்து அந்த காலத்துல எல்லா நிலாவ சோற கா நிலா சோறு குடுத்தோம் குடுத்தோனுன்கிறாங்க அந்த அளவுக்கு பொறும இருந்துச்சி நம்மளுக்கு பொறுமயே வரமாட்டேங்குதுமா ம்
டிவியே இல்ல எல்லா வெளிய வந்து உக்காருவங்க எல்லாரும் விளயாட அத பாத்து கொழந்தைங்க சாப்பிட்டுறும் சாய்ந்தரம் ஆனா என்னங்க பண்ணுவாங்க எல்லாரும் வந்துருவாங்க ஆமா ஒருத்தர பாத்துன்னே விளையாடுவாங்க அப்பலா சாயந்தோரம் அதனால அத பாத்துணு கொழந்தைங்க ஒடுனாங்க ரைட் டிவியே இல்ல நீங்க எல்லாரும் டிவி பாக்கறீங்க நாங்க மட்டும் வெளிய தூக்கி போய் உட்ட அந்த கொழந்த பாவம் சாப்டுமா என்ன நீலா அதுக்குன்ன தெரியாது அப்பிறந்த குழந்தைங்காலாம் எது சொன்னாலும் ம் அது எல ந அந்த தெரியும் அது வயத்துல இருக்கு போதே எலனு தெரியுமா தெரியல அது இல இங்க பாறேன பூ அதுலாம் சொன்னா ஒரு நாள் அது புதுசா பாபான் இண்டாவது நாள் திரும்பும்போது ஏ சொன்னதே சொல்றேன்னு சொல்லி வாய திறக்கவே மாட்டான் என் பையன்
ஆனா போ போன் போன்ல உலகமே வருது அடுத்தடுத்த நாள் புதுசு புதுசா வருது ஆ அப்ப எத விரும்புங்க போன்ன தான் விரும்புங்க ம் இல்ல இப்ப ஜீரோ டூ சிக்ஸ் இயர்ஸ் வரையும் புதுமையா கத்துக்கணுங்கதான் மூளை நினைக்குமா அப்போ வந்து அவங்க வந்து எது போன் பக்கம் தா ஓடுவாங்க ம்
போன் பாத்து தான் போயினுருக்கனுங்க என்ன பண்ண போறோம்னு தெரிலங்க
ஆமா அ அந்த மாரி உலகமா போயிடுச்சு போன்னு தா போணு தான் உலகம் பாருங்க அந்த காலத்துலாம் ஆபீஸ் போய் தா வந்து ஜாப் பண்ண முடியும் இப்ப பாருங்க நம்ம போன்லயே ஜாப் பண்ண முடியலையா ம் அந்த மாரி உலகமா போயிடுச்சி
இன்னும் வர காலோ எப்படி இருக்க போதோ தெரியல பசங்கதெல்லா எல்லாமே மாற போறருக்குங்க. நல்லவேல அதெல்லா பாக்காம நாலா செத்துரணுடாப்பா புழுக்கோ மாற மாற இன்னு இனோ எனக் ரொம்ப போய்னுருக்குமா உலகோ ஆனா பழைய லைஃப் தாங்க நல்ல லைஃப்பு என்ன அதுபோற எனக்கு அத பழைய இதுதா புடிக் குமே பாரம்பரியம் நெறைய விளையாட்டு இதெல்லா வந்து அழிஞ்சு போன மாதிரி ஆயிட் க்கணு
ஏன்னா அதுல அதுல டிமெரிட் கம்மி இப்போ நறைய சரி நீங்க என்னப் படிச்சிருக்கீங்க அத சொ
நா பி எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்மமட்
ஆ அப்போ ஏ ஐ ஸ்டூடெ தா நீங்க
ஏ ஐ தா நா ஏ ஏமா நா படிக்குபோதுெல்லா ஏ ஐ லா வரல ஏண்டி நா வந்து எப்ப தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல பாஸ் அவுட் நானு காலேஜ் வுட்டு இருவத்தாறு ஆவுது பத்து வர் ஷோ ஆகு நா முடிச்சி ஏ ஐ லா இப்ப வந்தது
ம் இருக்கட்டுமே நீங்களா ஏ ஐ ஸ்டூடென்ட் நாங்களா பி காம் படிச்
மா சத் ஏமா உண்மையாவே சொல்றே என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொன்னா கூட எனக் பண்ண தெரியாது நீ நம்பளே நம்பரனாலே எல்லா எனக் மறந்து போச்சு சரி
ஆமா ஆமா ஆமா அப்டித்தா ம்
ந நறைய இது தாண்டி வந்துட்டு நறைய இயர்ஸ் ஆயிப்போச்சு இப் இப்ப என்ன ஒரு புரோக்ராம் எடுத்து நீ பண்ணும்னா நா பண்ண மாட்ட அஞ்சே நிமிஷோ என்னக்கா ஆ அண்ணா ஃபோன் நம்பர்க்கே மறந்து நிஜமாவே மறந்துச்சு இதன்னா வெஜி சொல்லா அது எப்டி படிச்சது மறக்கணு ஒரு சிலவங்க கொஷின் ரைஸ் பண்றாங்க எங் வீட்டுக்காரே என்ன அத எப்டி படிச்சது மறக்கும்ணு நீங்க டச்சுலையே இருக்கறீங்க அது உங்களுக்கு மறக்கல அஞ்சாவுதுல நீங்க என்ன போய படிச்சீங்க சொல்லுங்கனா என்ன போயன்படுச்சிங்க சொல்லுங்கன்னா அவன் ஞாபம் வருதுல சொல்லுங்க நம்பரு அது இன்னும் போயமா இல்லியே ஓ அஞ்சாவது சொல்லி எங்கயே போய்டியேடி அப்டின்னாவ
ம் ம் ம்
தெரியுதுல்ல அது மாரிதான் ஆமா என்னல்லாம் எங்க வீட்டுக்காரரு எனக்கு
ஆ அது செரி ம் ஆமா
இல்ல டைம் ஆயிடுச்சு அடுத்தக் கால் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பண்றேன் உடனே நானே கூப்பிடறன் உனக்கு மெசேஜ் பண்றேன்
செரி இப்போ பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சா ஆ பண்ணிமுடிஞ்சிச்சு போல செரி ஓகே செரி செரி மா இல்ல எனக்கு மெசேஜ் பண்றீங்க கால் பண்ணுங்க ஏன்னா நா வந்து பிஸியா இருக்கேனானு தெரில